ஹலோ
ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்கா
ம் என்ன பண்ணீட்டுருக்கீங்க
இருக்ககா நீங்க என்ன பண்றீங்க
நா இருக்கே
செரிங்கா
பறோ நீங்க ஸ்கூல் படிக்கும்போது எதாவது ஒரு சம்பவோ நடந்துச்சுன்னா எதாவது சொல்லுங்க ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல மிஸ் பண்றீங்களா
நா ஸ்கூல மிஸ் பண்ற நா அக்கா அப்பா அம்மாவ ரெண்டு பேருமே எறந்துட்டாங்க
ஸோ அப்படிங்களா
ஆச்சுவலா அப்பா இல்ல காலா அத்தகிட்ட அக்காட்ட தா இருந்தேன் அப்பற அத்தகிட்ட இருந்த அப்பறோ அவங்கதா எனக்கு கல்யாணோலா பண்ணி குடுத்தாங்க அதனால அதனால ஸ்கூல் டேஸ் வந்து எனக்கு எப்போதுமே அத வந்து நெனைச்சு பாத்தா அது வந்து ரொம்ப த்ரில்லிங்காதா இருக்கு
பாத்திங்களா தெரியாம அந்த டாபிக் எடுத்துட்டனோ சேர் பரவால்லங்க வேற எதாவது நடந்து எதாவ் வேடிக் க்கேனன சம்பவோ எதாச்சு இருந்துச்சுன்னா சொல்லுங்க
வேடிக்கையா அப்டின்னா இந்த கேம்ஸ்சி கிளாஸ்ல வந்து கமண்ட் பண்ணிட்டு அந்த மாரி ஸ்கூல் டேஸ் வந்து மறக்க முடியாது அப்டி நீ என்ன குரூப் எடுத்திய
நா பயோமேக்ஸ் தாங்க
நா பயோ நா பியோர் சய்ன்ஸ்கா
ஓகே ஓகே
சேரி அப்ப நீங்க மேக்ஸ்ல நல்லா புலியா இருப்பீங்க நெனைக்கே
பி எஸ்சி மேக்ஸ் தா முடிச்சிருக்கேங்க
ஓ அப்டிங்களா அதா சொன்னன்ல நீங்க மேக்ஸ் வந்து புளியா இருப்பீங்க நெனைக்கற
நீங்க கெஸ் பண்ணீட்டீங்க
ஆமாங்க சேர் சேரிங்கா அதுக்கப்பறோ பீ ஜி எதுவு ப எதுவு பண்லீங்களா
ஆஹா பண்லைங்க அடுத்து வந்து ஒர்க்கு போயிட்டோ வேலைக்கு போணுன்ட்டு போயாச்சு
ஓ சேர்
பீ ஜி வீட்ல படிக்க வெக்க மாட்டேன்ட்டாங்க
ஓ சேர் சேரி
வெக்க மாட்டேன் சொல்லல நம்மோ சேரி அடுத்து நம்ம வந்து எக்ஸாம்க்கு ட்ரை பண்லா அப்டி சொல்ட்டு அந்த இதுல போயாச்சு எக்ஸாம் ட்ரை பண்ணீட்ருப்போ அப்டின்டு அப்றோம் பாத்தீங்னா எக்ஸம் ட்ரை பண்ணும்போதே ம மேரீட் ஆயிடுச்சு
ஓ சேர் சேரிங்கா
நீ வந்து கல்யாணோ முடிச்சுட்டு அங்க போய் படிச்சுக்கோ அப்டின்ட்டாங்க சேரி பரவால்ல அப்டின்ட்டு கல்யாணோ முடிச்சாச்சு அடுத்து வந்து ரெண்டு கொழந்தைை ஆய்ருச்சு
ஓ சேர் சேர் சே எதோ சொல்ல வந்தீங்கக்கா ஸ்கூல் டேஸ்ல
ஆ அது மாரிதா எங் நாங்க ஸ்கூல் டேஸ் படிக்கும் போது இந்த மாரி சையின்ஸ்சு மிஸ்சு இருப்பாங்க டென்த் ஸ்டண்டர்ட்ல அவங்கள வந்து கிண்டல் அடிப்போ அந்த மிஸ் கொஞ்சோ ஒரு மாரி ஆடிட்டே நோட்ஸ்லா எடுப்பாங்களா
ஆ
போர்டுலல்லா அந்த மாரி அவங்க பண்றது கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக்கு அப்றோமா பாத்தீங்ன்னா அந்த பசங்களா என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி இருந்துட்டு என்னமோ சொல்லுவாங்க அவங்க சொல்றது அப்டியே ஒரு மாரி இமிடேட் பண்ணுவாங்க
ஆ
இப்டித்தா இருக்கனு இப்டிதா ஓசோன் படலோ வந்து இப்டி ரவுண்டா இருக்கு ஆமா ஆமா ரவுண்டா இருக் கு அப்டிம்பாங்க பின்னாடி இந்துட்டு அப்றோ பின்னாடி மம் திரும்பி பாப்பாங்க யார் சொன்னது எந்திரீங்க எந்திரீங்க அப்டி சொல்லி திரும்பி பாப்பாங்க
அதெல்லா பிசிக்ஸ் டீச்சர்ல்லா அவ்ளோதா
ஆமா அந்த வம்பு இலுக்கிறது எல்லாமே அந்த சயின்ஸ் டீச்சரூ அந்த இல்ல இல்ல மா அவுங்கிட்டதா
உண்மதா அந்த கெமிஸ்ட்ரி பிஸிக்ஸ் டீச்சர்ஸ்லா ரொம்ப டெரரா தா இருக்காங்க
ம் ஆ
மக்ஸ் டீச்சர் தெரில அப்டிலா இருந்தாதா அந்த பிசிக்ஸ் கத்துக்வோமோ என்னமோ தெரில ஆனா நல்லா டெரர்ரா இருப்பாங்க அவங்கள பாத்தா பயம்மா இருக்கு எனக்குலா இன்னுமே ஃபிசிக்ஸ் டீச்சர்லா நேர்ல பாத்தா பயமா இருக்கு
ம் ஆனா இங்லீஷ் மமு தமிழ் மம்லா அந்தளவுக்குலா இல்ல நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க
இல்லல்ல இல்லக்கா நா என்ன சொல்றன்னா அந்த மேஜர் அப்டின்னு நினைக்கிற அந்த மேஜருக்கு டீச்சர்ஸ்ல்லா ஒரு அவைலபிளாவே இருக்க மாட்டாங்க
ஆமா அதுமே இந்த கணக்கு மம் கணக்கு எடுக்கிற டீச்சர் பாத்தீங்னா வந்தது அந்த பி டி பீரியட கூட விட மாட்டாங்க
அதா அதா அதா
அய்யய்யோ நம்ம போய் இன்னைக்கு போய் எதாச்சு
பி டி டீச்சர் கூட விட்ருவாங்க ஆனா இவங்க விட மாட்டாங்க
ம் ஆமா பீட்டி பீரியடயுமே கடன் வாங்கிட்டு வருவாங்க
அதா அது ஒரு காலந்தா உண்மதா அதெல்லா இப்ப அப்டி நடக்குதான் தெரில
ம் ஆனா இப்போ வந்து ஏதோ ரூல்ஸ் கொண்டு வராங்களா பீ டி பீரியட்ல்லா வந்து மக்ஸ் டீச்சர் கட வாங் அ எல்லா ஒரு ஸ்கூல்ல வந்து பி டி ஃபிரிடு எல்லாத்தையு விளையாட விடணு கொழந்தைங்களுக்கு கொஞ்ச ஃப்ரீ டைம் வேணு அப்டி
கெடைக்கும் அக்கா அப்பதானே ஒடம்புக்கு ஒரு ஃப்ரீ கெடைக்கு ஒரு ரெஸ்ட்
ஆமா அப்பனாதா வந்து ஸ் ஸ்போர்ட்ஸ் வரவங்களுக்குலா வந்து கொஞ்ச நல்லா டேலண்ட்டு இரு
ஆமா ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக் குறவங்க நெறைய சர்டிபிகேட் வச்சிருந்தாங்கன்னா அவங்க வேற ஈஸியா அவுங்களுக்கு மெரிட்ல கெடச்சி போற வாய்ப்பு இருக்கு
ம் ஆமாங்க
அதில்லாம ம்ம அது அந்த அந்த பீரியட்ஸ்ல்லா வந்து லெஷர் அவர்லல்லா நம்ம வந்து ஃப்ரீயா விட்டுட்டு அந்த பீரியட நம்ம வந்து இழுத்து புடிச்சு நம்ம சப்ஜெக்ட் நடத்துணோ அப்டின்னா அது அவுங்களுக்கு என்ன புரியு
ம்
அதுவு சிரமதா அதனாலதா இந்த சிஸ்டம் கொண்டு வந்ததெல்லா நல்லதுதா
ஆ ஆமாங்க ஆ இப்ப அது நடைமுறைக்கு வந்துருச்சா என்னன்னு தெரில ஆனா அப்டி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க
ஆ ஆ கொஞ்சமாது ரெஸ்ட் இருந்தாதா மூளைக்கு வேல செய்யிற ஒரு இது ஆற்றல் இருக்கு
அஅ
அ அதா அதுக்கு ரெஸ்ட் வேணுல்ல
ம் அதுவு இல்லாம இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டடியல்லா வப்பாங்க ஈவினிங் ஸ்டடி அதெல்லா வப்பாங்க அதெல்லா வப்பாங்க அப்போ பாத்தீங்கன்னா இந்த வெளியிலதா உக்கார வப்பாங்க
ம் ம்
சில வேரு வந்து செரி வாங்க மத்த நே மத்த டைம் தா வந்து உள்ள உக்காரீங்க கிளாஸ்க்குள்ளயே போய் அடச்சிருக்கீங்க இப்போவுதா வந்து டென்த் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த ஸ்டூடண்ட்ஸ் மட்டு தா இருப்போ சோ அதனால வந்து வெளியில இந்த வறண்டா இல்லன்னா வெளியே அந்த கிரௌண்ட்ல அந்த மாரி எங்கேயா உக்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு மேமு வந்து வெளில சேர் போட்டு உக்காந்துப்பாங்க அப்ப வந்து கொஞ்சோ கேப் உட்டு கேப் உட்டு உட்கார வச்சிருவாங்க பேக் எல்லாமே வந் து கிளாஸ்குள்ளே தா இருக்கு அந்த நமக்கு தேவையான நோட்ஸ் அத மட்டு புக்கு அத மட்டு எடுத்துட்டு வந்து வெளியில உக்காந்து படிக்க சொல்லுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா
காப்பி அடிச்சிடலா பிசிக்ஸ் டீச்சர்ட்ட மட்டு காப்பி அடிக்க முடியாது
ம்
அத அவ அதனால அப்டியே அந்த டீச்சர்ஸ் வந்து இன்னமே அப்டிதா இருக்காங்க இப்பவுமே அந்த மிஸ் அப்டித்தா இருக்காங்கலா எந்த ஒரு மாற்றமும் இல்ல
அஅ
நீங்களு அப்டிதா ஸ்ட்ரிக்டா இருந்துருப்பீங்க டீச்சர் ஆயிருந்தா
உம்
மேக்ஸ் டீச்சர்னால ஆனா மேக்ஸ் சீசன்னு சொல்றீங்க உங்க கொரல் ரொம்ப வாய்சு ரொம்ப சா ஸ்மூத்தா இருக்கு
என் வீட்டுக்காரு என்ன கிண்டல் அடிப்பாரு கட்ட குரலு இங்க வா அப்டின்னு இன்னு இன்னுமே ஸ்மூத்தா வேணுமோ போங்க அப்டி அப்டினு
இல்ல ஃபோனுங்கிறக்காக அப்டி கேக்குதா என்னன் தெரியல ஆனா ஸ்மூத்தா இருக்கு ம்
அவர் அப்டிதா எ கிண்டலு அடிப்பாரு நானு நல்லா இனிமையான வாய்ஸ் எதிர்பாத்தே ஓ வாய்ஸ் லா எதிர்பாக்கல அப்டிம்பாரு இப்டி தா சொல்லி கிண்டல் அடிச்சிக்கிட்டே இருப்பாரு
அதா அதா அதா
ஆரு வேணுன் சொல்றாங்களா என்னனு தெரியாது ஆனா
ஆஹ
சரிங்க அடுத்து அந்த மாரிதா
இதுக்கா வாங்னீங்க
மேக்ஸ்ல ஹண்ட்ரட் போய்டுச்சி நைன்டி செவன் மங்க நெனக்கு
டென்த்லயா ம் டுவெல்த்ல
டுவெல்த்ல ஒன் எய்ட்டி
பரவால்ல எதுலயுமே செண்டம் இல்லயா
ம் நா இதுல டென்தல வந்து மூணுதுல செண்டம்
ஓ அப்டிங்ளா
சயின்ஸு மூணுல இல்ல இது மேக்ஸ்ல செண்டம் போய்ச்சு மேக்ஸ்ல செண்டம் எய்ம் பண்ணே வரல மேக்ஸ் சயின்ஸ் சோசியல்ல சென்டம் அந்த ரெண்டு மேம் மட்டுதா கிப்ட்டு குடுத்தாங்க மேக்ஸ் சாரு கைல வாங்க முடில மட்டு போய்ட்ச்சு எ ஃப்ரெண்ட்ஸ்தா வாங்னாங்க ஃபோர் சிக்ஸ்டி எயிட்டு
ஓ சரி சரி சரி
நானூத்தி அறுவத்தெட்டு
சரி சரி பரவால்ல
ஆனா நெறய எதிர்பாத்த இதுக்கு உக்காந்து அழுதுட்டு இருந்த நானுத்தி அறுவத்தெட்டு எடுத்துட்டு அழுதுட்ருக்க அப்டின் சொல்லிட்டு எங்க அண்ணில்லா திட்னாங்க ஏனா தங்க விஜிய பாரு முன்னூத்தி அம்பது முன்னூத்தி இருவதுதா வாங்கிட்ருக்கா அவளே ஜாலியா இருக்கா அப்டின்றாங்க
அதாவா
சரி நா வந்து எய்ம் பண்ணது சரி ஸ்கூல் செகண்டாவது வந்துருவோ அப்டின்னு நா பாத்தா தேடோ ஃபோர்த்தோ தா வந்தே போர்ட்ல என் பேரே இல்ல அந்த மாரி ஆயிட்ச்சு அப்ப வந்து கொஞ்சோ சோகமாய்ட்ட சரி பரவால்ல விடு பாத்துக்கலா என்னன்னா எனக்கு கொஞ்சோ ஞாபக மறதி ஞாபக மறதினா ஆ தமிழ் எக்ஸாமப்போ அதனால தமிழ் போயிடுச்சு எனக்கு
ஓ இப்டிலா நடந்தா மட்டுதா அந்த மாரி எதாது ஆகு
ஆமா ஆ மா
அந்த பதட்டத்திலயே சில பேத்துக்கு அந்த அந்த பதட்டம்
அடுத்தடுத்து எக்ஸாம் வச்சிருந்தா இன்னுமே மார்க் கம்மியாயிருக்குமோ அப்டின் நெனைச்சே கொஞ்சம் தள்ளித்தள்ளி வெச்சனால கொஞ்சோ வந்து தமிழ் மட்டும் தான் கொஞ்சோ போயிடுச்சு ம் தமிழ் மட்டும் தான் கொஞ்சோ போயிருச்சு
ம் செரி்ங்கா
மத்தபடி மத்த எல்லாத்துலயுமே ஏம் பண்ற மாரி மார்க் வந்துருச்சு
க்கீங்களா இருந்திருந்திருக்கீங்களா
ஸ்போர்ட்ஸ்லல்லா இல்ல ஆனா த்ரோபால்ல கொஞ்ச நேரம் இருந்தேன்
ஆ
அப்பறமா வெளியில எல்லாம் போவ மாட்டாங்க சும்மா நம்ம ஸ்கூல் குள்ளே தான் வெளையாடுறது
ஓ செரி செரி செரி ஸ்போர்ட்ஸ்லா உங்களுக்கு எது பிடிக்கும்
த்ரோ பால் வெளையாடுவேன் அப்றமா
நீங்கள் வெளையாட்றது இல்லக்கா நீங்க உங்களுக்கு எது பிடிக்கும்னு கேட்டேன் ஸ்போர்ட்ஸ்ல
எது பிடிக்கும்ன்னு கேக்குறீங்களா கொக்கோ விளையாடுவேன் கொக்கோ ரொம்ப பிடிக்கும் ம் அதுல்லா அடிச்சிக்க முடியாது தள்ளி விட்டு போயிருவேன் இந்த மாரி போய் வெளாடுவே
செரி செரி அப்டி எதுவும் இன்டர்நேஷனல் லெவல்ல விளாண்டு இருக்கீங்களா
ம் ஹ்ம் அந்த மாரில்லாம் போண அந்த மாரில்லாம் போனதில்லங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்தா தானே நம்ம அப்டி போ முடியும்
இல்ல இல்ல ஸ்கூல்ல இருந்தே இன்டர் இன்டர் ஸ்கூல்ஸ்க்ல்லாம் கூட்டிட்டு போவாங்களா அது மாரி போயிருக்கீங்களா கலை இலக்கிய விழானு சொல்லிட்டு வெச்சிருப்பாங்கள
ஆ அந்த மாரிலாம் கூட்டு போனது கிடையாதுங்க எங்க ஸ்கூல்ல ஆனா ஆசையா இருக்கும்
போட்டி இந்த மாரி ஈவன்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஈவன்ட்னு வைப்பாங்க
ஆ அதுலல்லாம் பண்ணிருக்கேன் வேற ஸ்கூல்லல்லாம் போய் பண்ணிருக்கேன்
ஆ
அதுலல்லாம் மெடல் லாம் வாங்கிருக்குது மத்தபடி ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் கூட்டு போக மாட்டாங்க வெளியே
ஆ ஆ
அந்த படிப்பு சம்மந்தமாதான் கூட்டு போவாங்க
செரி செரிங்க்கா
ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் வெளில கூட்டு போ மாட்டாங்க ஸ்கூலுக்குள்ளயே நடக்கறதோட அவ்வளவுதான் வேற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா மேக்ஸ் பிடிக்கும் சைன்ஸு
மேக்ஸ் பிடிச்ச காரணம் ஏதாவது இருக்காக்கா
அது இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் போட போட அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் அடுத்து பதில் வர வரைக்கும்
கிளாஸ்ல மட்டும் கவனிப்பீங்களா இல்ல வீட்டுல வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாப்பீங்களா
வீட்டுல வந்து ஒரு டெய்லிலாம் ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்க நமக்கு எதாச்சு தேவைனா எக்ஸாம் இன்னைக்கு படிக்க சொல்லிருக்காங்க அப்டின்னா மட்டும் படிப்பேன் மத்தபடி ஏதாவது டியூசன் போற ஆ அது கவனிச்சிருவேன் டியூஷன் போவல அங்க அந்த மிஸ் நல்லா சொல்லி் கொடுப்பாங்க
ஓ டியூஷன் போ போவீங்க ஓ செரி செரி
அதனால டியூஷன்ல தான் டெய்லி போடுறது மேக்ஸ் எல்லாம்
ஓ செரி செரி மேக்ஸ் நா உங்களுக்கு சயின்ஸும் ஈஸிய இருகுல
ஆ ஆமா பிசிக்ஸும் நல்லா வரும் யுமே ஒன் எயிட்டி மார்க் எடுத்துருந்தே
பரவால்ல பரவால்ல ப்ராக்டிகல்ஸலா விட ப்ராக்டிகல்ஸ்லா